நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேங்க எ வேலயெலாம் முடிஞ்சுதுங்களா
ஆஹ் வேலயல்ல முடிச்சாச்சுங்க சமயல் விலய எலாம்
ஓ சேர் செரி நானும்எனக்கு இப்ப தான் வேலயெலாம் முடிஞ்சு இது கீர செஞ்சிருந்தாங்களா அந்த வேலய எலாம் முடிஞ்சுதுங்க நீயு என்ன சமயல் நான் சாப்பாடு செய்லீங்க சப்பாத்தி செஞ்சிருந்தேன் காலயிலா ஹ கீர கடஞ்சுங்க அதுல தொட்டு சாப்பிட்டோம் அப்பறம் மத்தியானத்துக்கு ஒயிட் ரைஸ் வச்சுட்டா போதும்
ஓ அப்படி பண்ணிட்டீங்க ஐடியா பண்ணி.
காம்பினேஷன் உம் நீங்க என்ன சமைச்சீங்க.
நா நைட்டு குழம்பு வச்சேங்க. பசங்களுக்கு அப்புறோ மாத். என்னத்தியோ வச்சுட்டாங்க காலையில செய்யல்ல. அப்புறோ குழம்பு நறைய இருந்துச்சு சாப்பாடு வச்சு ரசம்.
உஹம் ஓ சேரி சேரி சேரிங்க உம். உம் காலையிலயே எல்லா வேலையும் முடிச்சு. சரிங்க.
ஆமாங்க முடிஞ்சதுல வெயில்ல நிக்க முடியாது. அதனாலவே முடுச்சாச்சு.
சீசேர். சேரி சேரிங்க நம்மளுக்கு பிளஸ் அடிஷ். னல்லா ஒரு பெட்டும் வேற இருக்குதுங்களா அதையும் பாக்க வேண்டியதாருக். கு அதுக்கு தனியா சாப்பாடு செய்யணு. உம் குட்டி போட்டுருச்சுங்க நாலு குட்டி போட்டுருக்குது. அதுக்கு பாத்துட்டு இருக்கணுங்களாச்சு ஆஹ பெட். துன்னு ஒண்ணு வளத்துனாலே அதுக்கும் சேர்த்தி நம்ம வேல பண்ணணும்ங்களாச்சே. உம் நீங்களாம் பெட்டு வளத்திட்டு. ஓகேங்களா.
ஆஹ வளத்திட்டு இருக்கேங்க ஒண்ணு அத குடுத்துட்டு வேற எதாவது டாக் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. இப்ப உங்களது குட்டி எத்தன குட்டி போட்டிருக்குங்க. நாலு குட். டி போட்டுருக்குதுங்களா நீங்க எதா சேல் பண்றீங்களா.
இட் இப்போதைக்கு இப்போ வரைக்கும் இன்னும் இது ஆகலீங்க. நாலு குட்டு எப்படி இருக்குதுங்க ரெண்டு. மேல் ரெண்டு ஃபீமேல் போட்டிருக்குது.
சேரிங்க.
நீங்க வாங்கிக்கிறீங்களா உங்களுக்கு வேணுமா.
எனக்கு ஒரு குட்டி குடுத்தீங்கனா பரவால்ல நாங்களும் வெளியில வே இத குடுத்துட்டு வேற வாங்கிக்கலாங்க இது வெளியில போய் ரொம்ப எல்லாத்தையும் ஆள தொரத்திட்டு ரொம்ப ரவுஸ். பண்ணிட்டு இருக்குங்களா சேரி இத. இத குடுத்துட்டு வேற ஏதாவது வாங்கலா வீட்டுக்குள்ள வச்சு வளத்தற மாரி ஒரு டாகு வாங்கி. க்குலா அப்படின்ட்டு. சொல்லுங்க. பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டுங்க என்ன விட. அனிமல்சு. அதனால சேரி நாங்க முதல்ல நிறைய புறா இதெல்லாம் முயல்லல்லாம் வளர்த்திட்டுர்ந்தேங்க
அப்படிங்களா புறா ல வளத்துனீங்களா
ஆமாங்க புறாலாம் வளர்த்தனும்
ஆஹ் அதன கூண்டுக்குள்ளேயே வச்சுக்குவீங்களா எப்படிங்க
இல்ல இல்லைங்க அது வந்து எப்படின்னா இந்த இது இருக்குலைங்களா ஃபெதர் கட் பண்ணி விட்டுருவாங்க ஃபெதர் வந்துட்டு லைட ரொம்ப ஹைட்டா பறக்காத மாரியும் ரொம்ப கீழல அந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்கு திருப்பி வந்துரும் பறந்தாலும்
ஓ அது பரவலங்களே பறவைகளுக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு ஒரு நாளே இருக்கு பாத்தீங்களா அவ்வளவு நாள் வேற ப இருந்தது நம்ம அதை வாங்கி ட்டு வந்தோனா நம்ப வீட்டுல தான் இருக்கணும்னு அது தெரிஞ்சது இல்லைங்களா
ஆமாங்க அதுக்கு தனித்தனியா வீடு மாறிங்க அதுக்கு எப்படின்னா உள்ள டிஸ்டபன்ஸ் இல்லாம படுக்கறக்கு நிக்கிறதுக்கு அது வீடு மாதிரியே அதுக்கு ரேக் ரேக்கா கபோர்டு எப்படி நம்ம அடிச்சிருக் டிரெஸ் வைக்க அந்த மாதிரிங்க ரேக்காங்க கட்டி போனா நாங்களே கட் ட்டி அப்பறம் தனித்தனியா பாத்தீங்கன்னா அதுக்க ஏத்தன ஒரு அஞ்சு வீடு மாரி அஞ்சு இது மாரி ஒவ்வொன்னு ஒவ்வொன்னுல படுத்துக்கோங்க
ஆஹ்ஹ எத்தன புறா இருக்குங்க
அது ஒரு பத்து புறாக்கு மேல வளர்த்துனுங்க அப்பறம் அது ஒரு சும்மா ஒரு ஆசைக்கு வளர்த்தணுங்க ஆனா சேல் பண்ணவே எங்கள் பிரதர் வ ரொம்ப இன்ட்ரெஸ்டுங்க அனிமல்ஸ்லா பெட்ஸ்லல்லா அப்பறம் வள தீட்டுருந்தோம் அப்பறம் அது பாத்திங்கன்னா முட்ட வச்சு அடகாத்து இதெல்லாம் பண்ணோம் அது எறும்பு பிட் பண்ண எறும்பு பிடிக்காம அது நம்ம டெய்லி நம் நம்மதான் காலையில எந்திரிச்சு கிளீன் பண்ணனுங்க பரஷ் வச்சு ஃபுல்லாக அந்த பூரா எச்எம் எல்லாம் ஆ கிளீன் பண்ணி ஏ அந்த எக்லுலயும் கால அந்த கலங்காம எடுத்து மாத்தி வச்சுட்டு அப்பறம் திருப்பியும் வைக்கிணும் எறும்பு புடிச்சிருங்க
அது உம் குஞ்சி பொறிச்சிருக்குதுங்களா அதுல இருந்து
ஆ அதுல குஞ்சி பொரிக்குங்க ரொம்ப குட்டியா இருக்குங்கக்கா அது ரொம்ப இத்தனூண்டு இருக்குன்னு வைங்களே
உம்
அத நம்ம வளர்த்துறதுக்குள்ள அந்த குஞ்சு பாத்தீங்கன்னா ஃபெதரே இருக்காதுங்க குஞ்சிக பெற இதா இருந்தியும் அது பாத்தீங்கன்னா ஆம் ரெக்க மொளைக்கிறதுக்குள்ள எறும்பு புட்டு கடிச்சு பூடுங்க அதையும் நல்லா பாத்து குணு முட்டை விட எங்கதோ குஞ்சு பொறிச்சிது அதுக்கப்றோம் ரொம்ப கவனமா பாத்துக்கணும் புறாவ மேல போயிட்டு வருங்களா அம்மா புறா அப் அப்போ வந்து அதுக்கு பசிச்சதுன்னா நம்ம ஃபுட்டெல்லாம் வந்ச்சு நல்லா போட்டு அரச்சி அதுல அதுக்கு குடுக்குற மார்ருக்கும் நம்ளே ஊட்டி வுட்ற மாரி இருக்கும்
ஓ செரி செரி செரி ரொம்ப பெரிய வேல தான் இல்லைங்களா
ஆமாங்க
என்னங்க மொத்தமா பத்துன்னு வாங்கினதுங்களா இல்ல நீங்க பேசிக்கா வாங்கனதுக்கப்புறம் குஞ்சு பொறிச்சு பொறிச்சு பத்து புறாவாச்சுங்களா
எப் நாங்க ஒரு நாலு நாலு அஞ்சு அந்த மாரி வாங்கனுங்க அப்டியே அது குஞ்சி பொறிச்சு பொறிச்சு பொறிச்சு அதிகமாயிருச்சுங்க அப்புறோம் ஒரு நாள் முடியலன்ட்டு தம்பிக்கு ஒர்க் வேற பக்கம் கெடச்சதுன் வந்து அப்புறோம் நாங்க என்ன பண்ணிட்டோம் இ வளத்த முடியிலிங்க ச்சி நம்ம ஹே லேடிஸ் பண்துருக்கும் முடியாது இல்லிங்களா
உம் அது ரிஸ்கு உம் எனக்கு பையன் பொறந்தப்பங்க ஒரு ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் அவுங்க வீட்ல அந்த லவ் பேர்ட்ஸ் இருக்குங்கல்லா அதெல்லாம் பார்த்து ரொம்ப இதா சாப்ப பனுங்களா அத பாத்துட்டே சாப்ட்டான் அவகொஞ்சம் சாப்டடுறதுல வந்து வேடிக் காட்டுறட்டி தான் சாப்ட்டு பழகிருக்கிறா அவன் அதனால அவங்க அந்த லவ் பேர்ட்ஸ் அ பாத்து பாத்து சாப்பிடுறத பாார்த்துட்டு அப்புறம் இப்ப எங்க மாமனார் எல்லாம் சேர்ந்துங்க அ பெரிய கூண்டு மாரி அடிச்சு குடுத்தாருங்க அப்புறம் அதுக்குள்ள குட்டி குட்டி பானையா வச்சுங்க ஒரு பெரிய வீடு மாரியே இருக்கு இருக்குன்னு வைங்களேன் அநத பார்த்தா அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த கூண்டே அதுல லவ்பேர்ட்ஸ் எல்லாம் வாங்கி விட்டு கொஞ்ச நாள் இருந்ததுங்க அது அப்படியே
ஓ சரி சரிங்க இப்ப வச்சிருக்கீங்களா
லவ் பேர்ட்ஸ் எலாம் அப்பவே அது போயிருச்சுங்க அந்த கூண்டுமே எல்லாம் அப்படியே டேமேஜ் ஆயிடுச்சு லவ் பேர்ட்ஸ் எலாம் வளத்தலீங்க முன்னாடி அதா எ பையன் சின்ன குழந்தையா இருக்கும்போது அது வச்சிருந்ததுங்க
சரி சரி சரிங்க
உம் இந்த மாதிரி வளத்துக்கு பேசாம நம்ம பிராய்லர் கோழி குஞ்சு இருக்குள்ளங்க கலர் குஞ்சு அது மாதிரி வாங்கி வளதுனா கூட நம்ம சாப்பறக்காவது யூஸ் பண்ணலாம்
ஆமா வளர்த்திட்டு சாப்பிட முடியாதுங்க அதுல கொஞ்சம் நல்லா இன்கம் இருக்குதுங்க ஆடு கோழி இது இதுலாம் நல்ல இன்கம் இருக்குதுங்க நம்ம டாக் வளத்தி நம்ம சும்மா நம்மதான் அதுக்கு வேலை செய்ய
ஆமாங்க அதுக்கு நார்மல் டேஸ் ல வேலை செய்றது ஒரு ஒன் பெர்சன்டுனுவைங்க அதுக்கு உடம்பு சரியா மாயிரு ச்சுன்னா வேலை பயங்கரங்க அதுக்கு இதுதான் சுத்தம் அதெல்லாம் தெரியாதுங்களாச்சி எங்க வேனாலும் என்ன வேனாலும் பண்ணிவச்சிருவ வாமிட் எடுக்கும் லூஸ் மோஷன் போகும் அதுலயும் இந்த கேள் பத் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேல்டா அது அது ஒசு மொத்தம் அது பயங்கர மெயின்டெனன்ஸ் ஜாஸ்திங்க
அப்படிங்களா அனுபவம் உங்களுக்கு
மேல இருந்துச்சுன்னா ஓகேன்னா விரும்புறது
ஓஹோ
பீமேல் வச்சிருந்தோம்னா அந்த குட்டி போடுது ஒண்ணோ ஓகே க அந்த டைமுக்கு ஆனா அதுக் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு பராமரிப்பு ஜாஸ்தி
அப்படிங்களா நான் ஃபீமேல் டாக் தான் வாங்கலான்ட்டு இருந்தேன் நீங்க இப்படி சொல்றீங்க
ஃபுல்லா அசுந்தம் பண்ணி வச்சிருங்க
சேரிங்க
பாருங்க இப்ப கொஞ்ச நாள ரொ ரொம்ப நாளாவே அதுக்கு முடி கொட்டிட்டே இருக்குது இன்னைக்கு நேத்து எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே முடி எங்க பார்த்தாலும் முடிங்க எனக்கு முதல்ல இல்ல நாய் இந்நாளே புடிக்காதுங்க அப்புறம் அந்த நாய் முடியெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் அலர்ஜி ஆயிருது இப்ப திருப்பி அந்த அலர்ஜி ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க
அப்ப ஓ அப்படிங்களா இதான் பிரச்சனைய நம்ம நாய் வளர்க்கறது முக்கிமில்ல அதுவே வெளியில போயிட்டு வந்துச்சு வச்சுக்கோங்க நம்மளுக்கு பிரச்ச பிரச்சன இல்ல இந்த டெ இந்த அட நாய்யா இருந்தா இருந்ததுனா உங்களுக்கு நார்மல் டாக்கா இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லிங்க வீட்டுக்குள்ள வளத்துற டாக்கா இருந்தது தான் உங்களுக்கு பிராண்டட் இருந்தாதான் பிரச்சனை வீட்டுக்குள்ளே வரும் முடியெல்லாம் பண்ணும் ஆம்ம அத மெயின்டன் பண்ண முடியாது வெளியிலன்னும் திறந்து விட்டுறலாம் கேட்ட
ஆமா ஆமாங்க நார்மல் டாக்குனா அது வாட்டுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க எந்த ஒரு இதுவும் இருக்காது பிரச்சனை இதுக்கு வந்து என்னன்னா இடையில இடையில போய் இன்ஜக்க்ஷன் பண்ணிட்டு வர்ரது வேக்சினேஷன் போடுறது அதுக்குன்னே பைல் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம்
இன்னும் இப்படி சொல்றீங்க இதெல்லாம் நாங்க கண்டிப்பா பண்ண மாட்டேம் முடியாது
அது நம்மளுக்கு ஒரு சேஃப்டி நல்லது தானே ஆனா அது ஆமாங்க இப்போ எல்லாம் கவர்மெண்ட் ஜிஹச்ல ஒரு சில இடத்துல எல்லாம் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்றாங்க பிரைவேட் ஹாஸ்பிடல் போய்தான் இந்த ஊசியெல்லாம் போண்ணுங்களாமா அந்த செலவு வந்து பார்க்கூடாதுங்க சார் செலவுன்னு வரும்போது அத பார்க்காம பண்ணிடனும்
ஓ சேரி சேரிங்க அஹ இப்படிலா இருக்குதுங்களா
ஒரு தடவை ஒடம்புச தெரியாம ஆயிடுச்சிங்க லூஸ் மோஷன் ஆயி வாமிட்டிங் லா வந்து அப்புறம் நம்ம பெரியவங்களுக்கு எல்லாம் எப்படிங்க ஹாஸ்பிட்டலக்கு போவோம் அதே மாரி இத கூட்டிட்டு காலையில ஒருதடவை சாய்ந்திர ஒருதடவ கூட்டிட்டு போயி ஆஹ ட்ரிப்ஸ் போடுறதுங்க எப்புடினு பாருங்க
ஐயோ என்ன இப்படியெல்லா சொல்றீங்க ஆஹ்
பத்து நாளா அலைஞ்சேங்க யாருக்குமே நிம்மதியே இல்ல அந்த பத்து நாளும் பாத்தீங்கன்னா அ உயிருக்கு போறாடிட்டு இருந்த மாரி இருந்துச்சிங்களா என்னடா அது இப்படி இருக்கு சாப்பிடவு செய்யாதிங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மாரி டைம்ல எல்லாம் ஆசையா வளர்த்துறங்களா ஏதா ஒண்ணுன்னா நமக்கு கஷ்டமாயிடு
ஆமாங்க அதுதான் பிரச்சனை எனக்கு அதனாலதா வேண்டா இந்த ஒன்னே போதும் அப்படின்னு பாக்குறேங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் ரவுண்ட்டு அடிச்சிட்டு வரும் ரவுஸ் பண்ணு எல்லாத்தையும் தோரத்திட்டு இருக்கு அதனாலதா இது சேட்டை ஜாஸ்தின்னு பா்த்தோன் மேல்டாகு அதனால தான் சேரி பிமேல்டாக் வாங்கி வாங்கி எப்டிம் இவலோ ரிஸ்க்கு இருக்குனு தெறிஞ்சுதுனா பேசாம இதே இருந்து வெட்டிப் போட்டு விட்றுவுங்க உம் நம்ம ஹாஸ்பிட்டல் லா கூட்டிட்டுப் போயிட்டு இருக் முடியாதுங்க எனக்கு ஏன்னா ஐ வி அவரு வந்து பெறுசா டாக்லா இது பண்ண மாட்டாரு நான் தான் பாத்துக்கணு நம்ப வண்டியில வெச்சில்லா கூட்டிட்டு போ ஏங்ளா
அது போக இன்னொன்னு பாத்தீங்கனா இதெல்லாம் இந்த பெட் ட்டு இல்லைங்களா இது வந்து கொஞ்ச ஃப்ரெண்ட்லியாவே தான் இருக்குங்க நம்ம வீட்டுக்குள்ளயே நம்ம கூடையே இருக் இப்பன்னா நனைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளயே வரணுன்னு சொல்லும் அது எங்க ஹால்குள்ளயே வந்து பேன்னுக்கு அடியிலே படுத்து ங்க அதுக்குங்க கொஞ்சோ காத்து தேவப்படுங்க ஜீனஸ்சு வெளில இந்த வெயில் டைம்ல எல்லாம் வெயிலலா தாங்காதுங்க உம் உம் அதனால நம்ப கூட நம்ப பே நம்ப நம்ப கூட பேச துணும் நம்ம கூட உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிற இடத்துக்கே வருங்க உள்ள வீட்டுக்குள்ள எல்லாம் விடுற மாரி இருக்கணும்
சேரி சேரிங்க சேரி நான் யோசிச்சு சொல்றாங்க எங்களுக்கு குட்டி வேணுமா வேண் மான வீட்டுல இருக்கல்ல அவர்கிட்ட பேசிட்டு
ஆஹ் சேரிங்க கேட்டுட்டு சொல்லுங்க சேரிங்களா சேரிங்க ஆஹ் வச்சுறேங்க ஆஹ் சேரிங்ககே ஓக் ஓகே ஓகேங்க ஆ பாய் ம்